ஆஃப் சகோதரி கேக்குதா அ பேசுறது உங்ளுக்கு கேக்குதா
ஹலோ உங்ளுக்கு கேக்குதுங்ளா
ஆ இப்போ என்ன பேசுறது கேக்குதுதா
ஆ சரிங்க சரிங்க சாகோதரி
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்ற நல்லா இருக்கே சகோதரி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேபா
அ எத பத்தி நீங்கமா பேசலா சகோதரி
எனக்கு இந்த கொஞ்ச ஒரு சில பாரம்பரியத்த பத்தி தெரிஞ்சிக்குணு அப்டின்னு ஒரு ஆர்வோ இருக்குது
சரிங்க சகோதரி
அவ் ஒவ்வொரு கிராமங்கள்ல இருக்கிற ஒரு சில பாரம்பரியம் நம்ம கேள்விப்பட்டிருப்போ தெரிஞ்சிரு மோச இதுக்கு மேலயும் தெரிஞ்சுக்கணு தெரிஞ்சதையு நாலு பேருக்கு ஷேர் பண்ணணு அப்டின்ற ஒரு விஷயத்த மூலிமா இந்த டாபிக்க வந்து பேசலா அப்டின் ஆ எடுத்திருக்கே
சரிங்க சகோதரி
சோ ஒரு சில முக்கியமான இந்த பாரம்பரி யோ இது வந்து இன்னுமே பின்பற்று வருது இதுக்கப்புறமும் பின் பற்றணு அப்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பாரம்பரியனா நீங்க எத சொல்லுவீங்க
அ பாரம்பரியம் அப்டின்னா அவங்க அந்த காலத்த எல்லா வந்து யூஸ் சொன்னப் பொருள் இருந்து எல்லாமே வந்து இன்னைக்கு நடைமுறையில யாருமே பயன்படுத்துறது கெடையாது அந்த காலத்தேல்லா வந்து மண்பான சட்டிலே நல்லா செய்வாங்க செம்பு இதுலல்லா வந்து செய்வாங்க அதெல்லா வந்து ஆரோக் கியமானது சொல்லுவோ இன்னைக்கி எல்லாமே வந்து நம்ம சில்வர் தா இல்லைன்னா ட்ரிபிளே கட இருந்துச்சா ட்ரிபிளே சோ இந்த மாதிரி நம்ம எல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோ ஆனா அந்த காலத்து சாப்பாடு எல்லாமே அவ்ளோ சத்தானதா இருந்து டேஸ்ட்டா இருந்தது காரணம் வந்து அவங்க வந்து மண் சத்தான சமையல் விறகு அடுப்புல செய்வாங்க இன்னைக்கு கேஸ் அடுப்பு இண்டக்ஷன் ஸ்டவ்வு டிஃப்ரெண்ட் டிஃரண்டா வந்துருச்சி கரண்ட் ஸ்டவ் எவ்ளோ மாறிடுச்சி பாரம்பரிய உணவுல அதோட அந்த காலத்துல வந்து தோச வந்து அரிசிமாவு தோச மட்டு சாப்ட மாட்டாங்க ஒ க அந்த வகைய அப்ப பாத்தீங்ன்னா டிஃப்ரெண்டா ஒருக்கா கீரைய வெச்சு கூட சாப்பிட முடியாதுவுங்க தோச அந்த மாரி எதாவ் ஒண்ணு ஆட்டங்கல்ல ஆட்டி அந்த மாரி செய்வாங்க அந்த காலத்துல களி, கம்மஞ்சோறு இதெல்லாமே சாப்ட்டாங்க இந்த காலத்துல யாரு எத்தன பேரு காலைல உணவு களி கம்மஞ்சோறு சாப்ற்றே சொல்லுங்க பாக்கலா யாருமே கெடையாது ஒரு நூத்துல ஒரு பத்து பர்சன்டேஜ்தா இருப்பாங்க.
ஆ இந்த ஆட்டங்கல் ஆட்டி சமச்ச உணவுகள் இப்போ சென்னையில வந்து அத வில்லேஜ்லெந்து வந்தவங்க கிட் டதா எங்கேயாவ்து ஒரு சில எடத்துல இருக்குது ஆனா நெறைய பேர் கிட்ட அதிகமா பிலெண்டர் மி க்சரு க்ரைண்ரு அ முட்ட அடிக்கிறதுக்கு கூட முட்டைய அடிக்கிறது கூட டிஸ்கு அதுலியுமே நெறைய வ கையான ப்லெண்டர்ஸு எல்லாமே வந்துருச்சு இப்போ மண்பானையில சமச்சு சாப்ட்டீங்க அப்டின்றீங்க மண் பான போய் குக்கர் வந்து இப்ப கரண்ட்டு குக்கர் வந்துருச்சு செரிங்களா நம்ப எத்தன நமிஷோ டைமுன் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை காய்கறியில கூட நம்ம போட்டு சமைக்கணுனு இல்ல காய்க றில அந்த ந்த ட்ரேல போட்டாலே அதுவே டைமுக்கு ஒவ்வொரு பொருட்களை எடுத்து சமச்சு குடுத்துருது புரியுதுங்ளா அந்த அளவுக்கு டெக்னாலஜி வள்ந்து வந்துருது எங்க வீட்லயுமே அந்த ஒரு பொருளு இருக்குதுல இல்லன் சொல்லல பட் அது ஒரு கிஃப்ட்டா வந்தது ஆனா அது அந்த அளவுக்கு யூஸ் பண்ண தெர்ல பட் ஆனா எதுமே இல்ல மசாலா பொருள் ஒரு எடத்துல கொட்டி வெச்சர்லா காய்கறி ஒரு எடத்துல அரிஞ்சி போட்டு வெச்சர்லா ரைஸ் ஒரு பக்கோ வெச்சிர்லா தண்ணி அது கேக்குற அளவுக்கு தண்ணி ஒரு பக்கோ ஊத்தி வெச்சிண்ணு மத்தபடி டைமுக்கு ஏத்த மாரி அது ஒன்னொன்த்தியு உள்ள வேகறதுக்கு எடுத்துக்குது வேக எடுத்துக்கிது அதுவே மிக்ஸ் ஆயிக்கிது அதுவே பண்ணி நமக்கொரு பிரிஞ்சு சாதத்த குடுத்துருது சோ இந்த அளவுக்கு வந்து வந்துருது இன்னொரு பாரம்பரியோ என்ன அப்டின்னா சாப்பாடுங்கல வடிச்சு அதுல இருந்து சில சுகரையு ஸ்டார்ச்சையு எடு த்து சாப்ட்ட காலம் போயி எல்லாமே அதுலியே வேக வெச்சு இப்ப சுகர் இல்லாதவங்க கண்டிப்பா யாருமே இல்ல
ஆமா ஆமா சி
எங்க பாத்தீங்கனாலு இவங்க சுகருன்றாங்க எனக்கு இந்த சுகரு நா வாக்கிங் போணும் வாக்கிங் போகணுனு இப்ப வாக்கிங் ப்ளேஸ்தா நம்பி வழியுது ஒரு காலத்துல வந்து வா க்கிங்கின் ஒரு ப்ளேஸல்லா இருந்ததே கெடையாது எந்த ஒரு வேலைக்கு போகணுனாலு நடந்துதா போவாங்க எவ்வளோ தூரமா இருந்தாலு நடந்து போவாங்க ரொம்ப தூரத்துக்குதா வந்து இந்த மாரி பேருந்து வசதிய யூஸ் பண்ணாங்க மத் தபடி எல்லாத்துக்குமே நடந்துதா போவாங்க இப்ப அப்டி இல்ல பக்கத்து கடைக்கு போணுனாலு வண்டிதா இங்க போணுமா வண்டி அங்க போணுமா வண்டி வண்டி வண்டின் யூஸ் பண்ணியே நெறைய பேருக்கு சுகர் வந்தத்தா மிச்சோ சோ சில ஆ நம்பளோட ஒழைப்பு நம்ம ஒடம்பு கை கால் அனை த்துமே அசஞ்சி வேல செய்யறது மூலயமாதா ஒரு சில இத குறைக்க முடியு இப்போ தொப் நம்ப வந்து காசு பணோ இல்லாதவன தாண்டி தொப்ப இல்லாதவன பாக்கவே முடிய மாட்டேங்கிது யாருக்கு பாத்தாலு தொப்பதா தொப்ப தொப்ப தொப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எலும்புந் தோலுமா இருந்தாலு அவங்களோடைய ச தத்து ஈக்குவலா இப்ப யாரு இருக்க மாட்டாங்க ஏ நீங்க இப்பயே எடுத் துக்கோங்ளே எங்க மாமனார்லா பாத்தீங்ன்னா எலும்புதா இருக்கு அந்த மனோபலா வந்து நடிகர பாத்துர்ப்பீங்க அந்த மாரிதா ஆனா நாப்பது கிலோ மூட்டைய தூக்குவாரு நம்ப முடியுமா சொல்லுங்க ஆ எ எ நா நாப்பது கிலோ மூட்டைய நா தூக்கி அந்த வண்டியில வெ வக்கணு நா அப்டி தெணறேன் சரிங்களா ஒரு இருவத்தி ஏழு வயசு பொண்ணு தெணறேன் ஐம்பத்தி ரெண்டு வயசு ஒரு ஆள் நா முப்பது கிலோ மூட்டையை ஒரு ரெண்டு தெரு புல்லா தூக்கிட்டு போய் கடைகளுக்கு வெளியில வைக்கணு அந்த கடைங்கள கொண்டு போய் வைக்கிறாரு அதெல்லா அப்ப சாப்ட்ட அந்த கம்மகூழுதா இந்த வெயில் டைம் ஃபுல்லாவே கம்பம்ங்கூழுதா கேப்ப களிதா அதுல இருக்கிற சத்து அந்த அளவுக்கு இருக்கு நேரத்துக்கு ஏத்த மாரி சாப்றது அந்த அந்த கெளைமேட்டுக்கு ஏ சமய சமையல்தான் இனி
ஆமா ஆமா சகோதரி நீங்க சொன்ன விஷயங்கள் ஆமா நீங்க சொன்ன மாரி வந்து எல்லா ஏன்னா இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து சத்தான உணவு புக அவனு டெய்லி என்ன பண்ணுவேனா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி
செவப்பரிசி கஞ்சி இல்லைன்னா வந்து அவனுக்கு அதாவ கம்பு க கம்பு கொஞ்சோ வச்சு குடுப்பே இல்லைன்னே என்னைக்கோ ஒரு நாளைக்கு ராகி செய்வே அவனுக்கு இந்த மாரி கஞ்சி எல்லா வச்சு குடுப்பேன் ஏன்னா அவனுக்கு வந்து பாரம்பரிய உணவுங்கிறத விட அவனுக்கு அது சத்து நெறைய இருக்கு சாப்பாடு அதிகமா அவன் சாப்ட மாட்டா ஆனா இந்த மாரி வந்து கஞ்சியா வச்சு குடுக்கும் போது தயிர் கலந்துப்பு போட்டு இல்ல வெங்காய அரிஞ் போட்டு அது குடுத்தனா அவ கம்ன்னு சாப்ட்டுக்குருவா அவனுக்கு வெங்காயம்ல்லா ரொம்ப புடிக்கும் பெரிய வெங்காய சின்ன வெங்காய எதா இருந்தாலு சாப்டுவா சோ இந்த மாரி குடுக்கு போது அவங்க கம்ன்னு சாப்ட்டுக்குவா மதிய ஒரு வேலைக்கு போது சாப்பாடு கொஞ்ச பொரியலு ஏதாவது சின்ன கலந்து ஊட்டிருவேன்னா தயிர் கலந்து ஊட்டிருவேனா கம்னு சாப்ட்டுக்குவா ஏன்னா அவங்களுக்கு வந்து கா காலையில டிஃபன் குடுத்தனா தூங்கிறனு இல்லஅவங்களுக்கு தண்ணி வேற தாகம் அதிகமா எடுக்குது இன்னொன்னு என்னன்னா இட்லி சாப்டு வயிறு புல்லா உப்பாசமா இருக்க மாரி இருக்குது தூங்குணான வந்து திரும்பி எந்திரிக்கக்கு ரொம்ப நேரம் ஆயிருது நமக்கே பாருங்க பகல் டைம்ல டிபன் சாப் ரொம்ப தாக எடுக்கு தண்ணி எடுக்கு அ ஏதாவது வயிறு உப்பசமா இருக்க மாரியே இருக்கு ஆனா நைட்ல வந்து சாப்ட்டு தூங்கறதுனால நமக்கு டிஃபன் வந்து பெருசா தெரிவிக்கதுனா காலையில டிஃபன் சாப்டும் போது நமக்கு ஒடம்பு வந்து இப்ப லிட்டர் போட்ட மாரியே இருக்கு அதெல்லா காரண வந்து அந்த காலத்துல வந்து அவங்க அப்டி சாப்ட்டாங்க அவங்களாம் வேலை செய்யறாங்க கலையெடுக்க போறாங்க கலவெட்ட போனாங்க அந்த வேலை நீ போய் அவங்களுக்கு இந்த இத சாக்காளி கம்புச்சோறு செஞ்சு சாப்ட்டு போணு சரின டிஃபன் எதா சாப் சும்மாவே உக்காந்து சரி வேல இல்ல
ம் அந்த மாரிதா இல்ல அந்த வேலைகள் வந்து ஒவ்வொன்னும் அ அதா வேலைகள் ஒன் ஒன்னு ஒவ்வொரு மாரி இருந்தாலு நம்ம அதுக்கேத்த மாரி நம்மளோட அன்றாட வேலைகளையு நம்மள கத்துக்கணு இல்லையா இப்போ வேலையில வந்து இப்ப நெறைய பேர் வந்து சிஸ்டம் ஒர்க் பண்றாங்க சோ அது வந்து ஒக்காந்தே செய்யற வேலை நான் கை கால செய்ய முடியாது அப்டின்னா அது இங்கிருந்து வேலைக்கு டிராவல் பண்ணி போறதா வண்டி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லையே ஒரு கொஞ்ச தூரத்துக்கு நடந்து போவலா நடந்து போனதுக்கு அப்றோ ஒரு ஒரு பேருந்து பிடிக்கிறீங்க அது பிடிச்சி இறங்குறீங்க அதுக்கப்றோ கொஞ்ச தூர நடந்து போகலாம் சோ இந்த ஒரு நடைபயிற்சி நீங்க ஒக்காந்தே வேலை செய்யறதுக்கு ஒரு உதவியா இருக்கு இல்ல விடுமுறை காலங்கள்ல எங்கேயாவது வெளியில போகலா நடந்து போகலா நம்மளோடைய வீட வீட்டு வேலைகள் அன்றாட வேலைகள நம்ம செய்யலா எல்லாத்துக்குமே ஆள் வச்சாச்சு புரியுதுங்களா நம்ம ஒக்காந்து சமச்ச சமக்கிறதயு நின்று சமக்கிறதா ஆயிருச்சு இப்போ உக்காந்து சீக்கிற சாமா தேக்கிறது துணி துவிக்கிறது எல்லாத்துக்குமே வந்து இப்ப மிஷின் வந்துருச்சு சோ இந்த மாத்ரி எல்லா சீமே நம்ம இப்ப உன்ன இருந்த எல்லா பாரம்பரியத்யு நம்ப மாத்த மாத் த நமக்கு அதிகப்படியான நோய்கள் வந்துட்டே தா இருக்குது
அதா அதா சகோதுரி நீங்க சொல்றது எல்லாமே
அந்த மாதுரி அ அந்த மாத் டி ஆனதா ஆய்கிட்ருக்கு இப்ப கொழந்தைங்களுக்குமே ரொம்ப ஒரு திணிப்ப கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு பாரம்பரிய வேணு அதுகளுக்கு சத்து வேணும் சொல்லி நம்பளே வீட்ல இப்ப நீங்க சொன்ன மாரி ராகி கஞ்சி செஞ்சுலா யாரு தரது இல்லப்பா ஃபுல் மிக்ஸதா இருக்குது பாக்கெட்டு வாங்கி சுடுதண்ணில இப்டி போட்டு ஒரு கிண்டி கிண்டி டம்ளர்ல குடுத்துட்றாங்க அந்த ராகிய வாங் கி அது நம்ப ப நம்ப கை மூலயமா செய்யிற அந்த லட்டு இதுவுமே யாருமே செய்யற்துல்ல
ஆம் ஆமா சகோத்ரி அது வேனா உண்மதா அதாவுது பாரம்பரியமாவு வந்து நம்ப வாழ்ற வாழ்க்க எல்லாமே செரி சாப்பாடா இருக்குட்டு உணவு உணவுல இருந்து செரி துணிமனி நம்ம துணி போட்றது கூட அந்த கால துல வந்து ஹாஃப் சாரிலா கட்டிட்ருந்தாங்க ஆ அது இப்பல்லா வந்து பாத்தீங்ன்னா சுடுதா அ ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு நம்ப போறது வாறது இதல்லா எப்டி டிஃப்ரெண்டா இல்ல எல்லாமே
எல்லா பாரம்பரித்திமே இப்போ ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோனா அதுக்குனு சில வந்து முறைகள்ருக் குது ஒரு கல்யாணத்துக்கு போறோ அப்டின்னா கூட அந்த பொடவ அணிஞ் சி அதுக்கான நகை போட்டு போறதே வந்து ஒரு இது தல நெறைய மல்லி பூ வெக்கற்து இப்பல்லா எந்த ஃபங்க்ஷனுக்குமே சாரீயுமே வித்யாசமா கட்றாங்க அதயே தாண்டி மல்லிகப் பூ வெக்கிறதல்லா வந்து ரொம்ப ஒரு இதுவா நெனைக்கிறாங்க பூ வந்து பேப்பர் பூ வாங்கிக்கிறாங்க அதுல கலரிங் பண்ணிக்கிறாங்க டிரெஸ் துக்கு மேச்சா அந்த கலர வச்சுட்டு போறாங்க ஆனா செடில வெளஞ்சி வாசங் குடுக்குற அந்த மல்லிக பூ வந்து யாருக்குமே அதனுடைய வாசந் தெரியற்துல்ல இப்ப நேச்சுரல்லா அ நேச் துரல்லா வர பூவுக்குமே கலர் அடிச்சு அந்த பூவுனுடைய மனத்தையு அதனோடைய பூவனுடைய தன்மையுமே மாத்திற்றாங்க
ஆமா ஆமா சகோத்ரி அதே மாரிதா இப்ப இந்த க காகித பூவல்லா வர ஆரமிச்ருச்சு இப்ப லா வந்து மல்லிக பூ சீசன் டைம்லா வாங்னா வெல ரேட் அதிகமா இருக்குனு காகித பூவல்லா வா வர ஆரமிச்ருச்சி சோ இந்த மாரிலா வந் பாரம்பரியத்துலருந்து எல்லாமே மாறிற்ச்சு உணவு மாறிச்சு உடை மாறு து எல்லாமே மாறி எல்லாமே மாற்ச் அப்ப வந்து ஒரு வங்ஷன் விசேஷ அப்டினா வந்து ஒரு விசேஸ்த்துக்கு எல்லாருமே ஒன்னு கூடி வந்து ஒரு கல்யாணனா ஒரு அ எதாஒரு கோவில் ஃபங்க்ஷனா எல்லாரு ஒன்னு கூடி செய்வாங்க இன்னிக்கில்லா வந்து பாத்தீங்கனா கேட்ரிங் காரங்கதா எல்லாமே செய்யறது ஒறம்பொறையல்லா வந்து பந்தல்லா வந்து சாப்புட்டு வெந்துர்ச்சி போயறாங்க அவ்வளதா அந்த காலத்துல ஒறமொறைன்னா அந்த வீட்டுக்கு பந்தல் கட்டுறதுலந்து வாழ எல கட்றதுலந்து ஒறம்பொற வந்தா சாப்பாடு போட்றது வரி க்கு சமயலுக்கு ஆள் புடுச்சு செய்யற வரிக்கு எல்லாமே சொந்தகாரங்ளா இருப்பாங்க இன்னிக்கில்லா வந்து கேட்டரிங் காரங் ஈஸியா அவுருக் வொர்க் குடுத்துட்டு எல்லாமே அவிங் எல்லா பாத்துக்குறாங்க அந்த அளவுக்கு இன்னக்கி பாரம்பரியமா இன்னக்கி வளந்து வந்துருச்சி
எல்லாமே இப்ப வெயில் காலத்துல கூலிங்கா தண்ணி வேணுனா கூட பிரிட்ஜில கொண்டு போய் வக்கிறாங்க ஏ ஒரு மண் பானய வாங்கி தண்ணி ஊத்தி வச்சீங்கன்னா அதுவே கூலிங்கா தா இருக்கு அது இயற்கையான கூலிங்கு அந்த தண்ணியவே குடிக்கலாமே நம்ம பிரிட்ஜில வச்சி அத கூ கூலிங்கா அது ஒரு செயற்கை மூலியமா கொண்டு வந்து குடிக்கிறது உடல் நலத்துக்கு கேடுதா அதுவுமே நெறைய பேர் காய்ச்சல் ஜுரோ தொண்ட சல்லி இதெல்லாமே சொல்றாங்க மறுபடியு போய் கசாயோனு சொல்லி நாட்டு மருந்துக்கு தா போறாங்க அதுக்கு மண்பானையே யூஸ் பண்லாமே சோ பாரம்பரியமான ஒன்னு வந்து முக்கியமானது மண்பான அத வந்து எல்லாருமே மறுபடியு கொண்டு வரணு அப்டின்றத வந்து நம்ம கொஞ்ச நெறைய பேர் கொண்டு வரணு
ஆமா ஆமா சகோதரி நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே வந்து பயனுள்ளதா இருந்தது பாரம்பரியத்துக்கு மாற வேண்டியது நம்ம ளோடைய கடம நாம நம்ம கொழந்தைங்களுக்கு பாரம்பரியத்த சொல்லி குடுத்தா அவுங்க காலத்துல இனிமே பாரம்பரியத்த கடைபிடிச்சி வரணு
ஆ பாரம்பரியத்த அழிக்காம மறுபடியு அத அவுங்களுக்கு சொல்லி குடுக்கணு அப்டிங்கறத வந்து நம்ப ஆ கொண்டு வரணு அது ஒரு முன்னெச்சரிக்கையா கொண்டு வரணு
சரிங்க சகோதரி
ஆ சரிங்க நன்றி இது ஆ அ நன்றி அம்மா